ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ இப்பதா போய் சாப்பிட போறே சிஸ்டர் இதுக்கு மேல் தா
ஓ சரிங்க சரிங்க
ம் இன்னிக்கி என்ன தலைப்ப பத்தி பேசலா
நீங்க அந்த நுங்கல்லா சொன்னீங்கல்ல அதெல்லா உங்களுக்கு கெடைக்குமா
ஆ கெடைக்குது தோழி அதிகமா இங்க இங்க பாத்தீங்கனா அந்த பாரிஸ் கார்னர்ல அ அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நெறையா இந்த இந்த பிரிட்ஜ்ஜு பேசன் பிரிட்ஜ்ஜு அந்த மாரி எடத்துலல்லா அந்த ஒரு கூடல்ல வச்சிட்டு விக்கறாங்க அப்பறமா இந்த பேக் சைட் மார்க்கெட்ல கூட விக்குறாங்க தோழி நறையா இருக்கு இப்போ
ஓ அந்த வந்து உள்ள இருக்கத்தை நோண்டிட்டு விக்கிறாங்கள அதுவா
ஆம்மா ஆம்மா அதுவு விக்கறாங்க தோழி அப்பிடியே அந்த முழுசா இளநீர் மாதிரியே இருக்குதுல்ல
ஆ
அந்த மாரி கூட இருக்கு தோழி ஆனா அது நறைய யாரும் பிச்சு சாப்டுறதில்ல இது எல்லாமே பிர் பிரிச்சு அப்டியே ஒரு கவர்ல பத்து நுங்கு நூருபா அந்த மாரி விக்கறாங்க கவர்ல போட்டு குடுப்பாங்க இப்ப நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு வேணு அப்டின்னா அவங்க என்னா தா நம்மளுக்கு ஒரு பத்து நுங்கு இந்த மாரி எட்டு நுங்கு பத்து நுங்கு அந்த மாரி போட்டு தருவாங்க அதுல பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கு இதுவே நம்ம அந்த முழுசா நுங்கு நம்ம பிச்சு சாப்டறோல்ல அதுல ரொம்ப குட்டியா இருக்கு தோழி
ஆ
நா வாங்கி சாப்ட்ட அது அது எனக்
அ
அது சாப்ட்டன்னா அது எனக்கு பத்தல
ஆ
அது ரொம்பவே குட்டியா இருந்துச்சு அது சாப்ட்ட மாதிரியே இல்ல
ஓ நாங்க ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தோ
அ
அப்ப வந்து நானு சாப்ட்டா சாப்ட்டுருக்க அந்த இதுவு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி நம்ப சாப்படுறது
ஆ ஆ அப்பிடியே முழுசாவா
அ இல்ல கைவிட்டு அ அந்த இது பண்ணி சாப்டுவாங்கல்ல
ஆமா நுங்கு
கைவிட்டு அந்த எல்லாத்தியு எடுத்துகிட்டு அதுக்கப்புறோ ஒரு கப்பு மாரி இருக்குல அதுல
ஆமா
அதுல போட்டு தராங்க அதுக்கப்புறோ சாப்ப நல்லா இருக்கு ஊர்ல இருக்கோங்க எங்க வீட்டு வந்து அது அந்த மாரி போடுதந்தாங்க சாப்பத்துக்கு நல்லான்ச்சு இப்ப வந்து அதெல்லா நம்ப வெளிய வாங்க வந்துட்டு ஆ வெளிய வாங்கறது வந்து அந்த அளவுக் கு நமக்கு டேஸ்ட்டா இருக்குமானு தெரியாது ஏன்னா கழுவி விப்பாங்க சில பேர் கழுவாம கூடு விப்பாங்க
ஆமா கரெக்ட்டு
இதுனா நம்பளுக்கு அப்டியே சுத்தமானதா நம்ப கை உட்டு கூட சாப்பட்லா
ஆமா கரெட்டா சொன்னீங்க
ம்
அது பாத்தீங்கன்னா நம்ப அதோட ருசியுடோ வேற மாரி நல்லாதா இருக்கு தோழி அந்த அப்டியே டேரெக்ட்டா நம்ப எடுத் து சாப்படுறோல்ல அது நல்லா ஃப்ரெஷ்ஷா அதிகமா இருக்கற மாரி இருக்கு ஆனா அது ரொம்ப குட்டி அது க ரொம்ப குட்டியா இருக்குந்தால அது எனக்கு கொஞ்சோ இது ஆகல என்னடா இது ரொம்ப குட்டியா இருக்கு சாப்ட்ட மாதிரியே இல்ல அப்டின்ட்டு ஆனா இது நம்ப அவுங்க பிச்சு தராங்க இல்லையா இதுல ஓரளவுக்கு கொஞ்சோ சைசு கொஞ்சோ பெருசா இருக்கு ஒரு தேங்கா சாப்பட்ற மாதிரியே இருக்கு டே டேஸ்ட்டு ஹ அது பாத்தீங்கன்னா நம்மதா கழுவி வச்சு யூஸ் பண்ணிகணு
ம் ஆனா ந அதோட டேஸ்ட்டு வந்து ஆ நல்லாருக்கு அதோட டேஸ்ட்டே
அந்த மாரியு விக்கறாங்க ஆனா முழுசானுங்க கூட விக்கிறாங்க தோழி நம்மளுக்கு எப்டி வேணுமோ அந்த மாரி வாங்கி சாப் டுக்க வேண்டதா இப்போ நா வாங்குன ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கனே அது ரொம்ப கஷ்டப்பட்டு எ கணவர் எடுத்து கொடுத்தாரு எனக்கு அது வாங்கி சாப் ஆனா நறைய இப்ப இந்த பாரிஸ் சைட்லல்லா நறைய ஜூஸ் கடையில இந்த கிர்ணிபழம் ஜூஸ்ஸு அந்த நுங்கு ஜூஸ் எல்லாமே அவுங்க அ நம்ம கண்ணு முன்னாடியே அவுங்க எடுத்து நல்லா அரச்சு ஜூஸ் மாதிரி பண்ணி குடுப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா முழுசா நுங்கே வச்சிருக்காங்க
ஓ
அதுவு இருக்கு நம்முளுக்கு எப்டி வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டு எதா
இங்க எங்க வீட்டாண்ட நுங்கு பால்ருக்கு. நுங்கு பாதாம் பால்னு ஒன்னு விக்கிறாங்க அதோட ரேட்டுன் பாத்திங்ன்னா வெச்சுக்கோங்க நானூத்தி எண்பருபா ஜி எஸ் டி யோட.
ஓ அப்புடியா?
ஆ ஒர் சின்ன ஒர் கொஞ்சோ பரவால்ல பெரிய பெருசுன் சொல்ல முடியாது அந்த குளுகோன்டி விப்பாங்க பாத்தீங்ளா கிளாசு
ஆமா.
அந்த சைஸ்தா கிளாஸே.
ஓ அப்பிடியா.
ஆ ஆனா டேஸ்ட்டு நல்லார்க்கு.
ஆஹா அப்பிடியா நல்லா இருந்துச்சா குடிச்சீங்களா நீங்க?
ஆ குடிச்சோ நல்லாஞ்ச்சு டேஸ்ட்டு ஆனா அதுக்கான ரேட்டுக்கு ஒர்த்து கெடையாது.
ஓ அப்பிடியா ஆமா அது கொஞ்சோ அதிகமா வெலதா விப்பாங்க. அதுவு இப்போ நெறைய பேரு இப்ப வெயிலுக்கு அது வாங்கி சாப்பறாங்க.
ஒரேடியா ஜி எஸ் டி எல்லா போட்ட நானூத்தினா எப்பிடி?
ம் ம். இப்போ நெறையா பேரு அது நுங்கு வாங்கி சாப்பட்றாங்க இளநீர் வாங்கி சாப்பட்ற்னால வெலவாசி இங்க ரொம்பவே ஏறிட்ச்சு ஒன்னு எ எளநீர்க் கூட அம்பது ருபா வி த்துட்ருந்த எளநீரு இப் நூறு
எழுவுதுருபா.
எழுவதுருபா எங்க வீட் டாண்ட எம்பதுருபா எ தொண்ணூறுபா நூறுபா இந்த மாரி மூணு வெலையில வெச்சிருக்காங்க. எம்பதுருபால பாத்தீங்கனா எவ்ளோ குட்டியாருக்கு.
ஆ
ம் நூறுபாக்கு பாத்தீங்னாதா அங்க நல்லா பெருசா இருக்கு நல்ல ஒரு ஒரு அர லிட்டர் தண்ணி வரு அதுல.
அதாங்க இப்பல்லா விவசாயம் பண்றதெல்லா கம்மி ஆயிட்ச்சுல்ல.
ஆமா கரெக்டா சொல்னீங்க.
அதுனாலயே எல்லா ரேட்டு ஏறிது.
ஆமா எல்லாமே வேறிச்சு பாத்தீங்களா தக்காளி வேற வெல கூட ஏறிட்ச்சு. நாப்பதுருபா அம்பது ருபா இந்த மாரி இர்க்கறாங்க. தக்காளி கூட வெலவாசி ஏறிட்ச்சி ரொம்போ வெயில் இருக்குனால சீக்கரமா கெட்டு போயிருது.
ஆமாம்.
அதனால எல்லா வெலவாசியு ஏறிர்து.
தக்காளி எர்நூர்பான் கூட விப்பாங்க.
ஆ ஆம்மா அ ன்னு சொல்லுங்க ஏனா ம் ம் ஆ அதே மாரி ரம்ஜான் டைம்ல கூட பாத்தீங்கன்னா அ நறிய இப்போ கன்ஞ்சி எல்லா செய்யறாங்க இல்லையா எல்லாமே வெல வாசி ஏறிறு அந்த கொத்துமல்லி அ அப்பறமா அந்த புதினாக் கட்டு. அதோட வெல வாசி ஏத்திடுவாங்க ஏன்னா எல்லா மசூதியிலியு அந்த கஞ்சி வெப்பாங்க இல்லையா நோம்பு கஞ்சி அதுனால தக்காளி வெங்காயோ அப்றமா இந்த வேல கூட நல்லா ஏத்திப்பாங்க
ஓ நா கேள்விப்பட்டுருக்கே அந்த கஞ்சி
உ
அதுக்கப்றோ நாங்க கா அந்த மசூதியில வாங்கி நா இதுவரி க்கு குடிச்சது கிடையாது அது தருவாங்களான்னு எனக்கு தெர்ல
உ உ
அதுனால வந்து கடைல வா ஆ
ஆ ஆ
சொல்லுங்கோ
அது தருவாங்க நோன்ம்பு இங்க ய ந யார் வேணாலு தருவாங்க எப்டின்னா அது நோன்பு வச்சிருக்காங்க இல்லையா முதல்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம வெள்ளி எல்லாருக்கு கூடுத்து நோம்பு தொறக்க வராங்கல்லியா மசூதில அவுங்குளுக்கு இல்லாம போயிட கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நோம்பு தொறக்குற வரிக்கு க்க மாட்டாங்க இதுவே நீங்க நோன்ம்பு தோர்ந்து அப்றமா கஞ்சி இருந் இருக்கா அப்டின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவுங்க இருந்துச்சு கண்டிப்பா தருவாங்க நீங் நோன்பு தோரக்கு முன்னாடி நம்ம போய் கேட்டோ அப்படின்னா அவுங்க மசூதியில வரவங்களுக்கு அந்த கஞ்சி கேடைக்காம போயிருமோ இப்பண்ணோம்பு வச்சுறவங்களுக்கு தான மொதல்ல இது அவுங்களுக்தர மொதல்ல தரணு அவுங்க சாப்டாம இருப்பாங்க அதுதா அவுங்கதா நோம்புத்தோரந்தா அவங்களுக்கு தா. அந்த புண்ணியோ அதிகோ அவுங்களுக்கு இல்லாம போயிட கூடாது அப்டின்னு ட்டு முன்னாடி தர மாட்டாங்க ஆனா நோம்பு தொறந்து அப்றமா தருவாங்க இப்போ நம்ம வீட்டுல பண்றோம் இல்லையா அந்த கஞ்சி அது வேணுன்னா இப்போங்க நம்ம உங்களோட தோழிங் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா வீட்டுலா செஞ்சாங்கன்னா அவங்க தருவாங்க இப்போ உங்களுக்கு பிடிக்கு இப்போ உங்களுக்கு இந்த கஞ்சி பிடிக்கு அப்டின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு நாள் செஞ்சு தர வாங்க ஏன்னா என்னோட பிரரெண்ட்ஸுங்க கூட நெறய பேருக்கு இது பிடிக்கு
ஆ
என்னோட ஃப்ரெண்டுதமிழ்னு சொல்லி ஒருத்தி இருக்கா அவளுக்கு ரொம்பவே புடிக்கு அவ கேப்பா என்கிட்ட எனக்கு வேணும்ண்டி பண்ணி குடு அப்படின்னா நா என்ன பண்ணுவே வீட்ல இருந்து பண்ணி எடுத்து - ட்டு போயி அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தன்னா நானே வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போய் குடுப்பே அது கூூட நம்ம இந்த வட ஆ நாமலேசெய்வோமே வீட்டுல வட மசி மசால் வட ஓட்ட வட
ஓ ஓ சேரி மசால் வட உளுந்து வட எல்லா
ஆமா ஆமா அதுெல்லா செய்வோ அது அது கூட சாப்ப டும் போது ரொம்பவே நல்லா இருக்கு
ஓ சேரிங்க சேரிங்க சேரி எனக்கு வந்து இந்த கடையில வித்துனு வந்தாங்க ஒரு வாட்டி கஞ்சி அப்டின்னு சொல்லி -ட்டு முப்பது ரூவா ஒரு டம்ளர்ன்னு சொல்ட்டு அதுக்கப்றோ சிக்கன் சமோசா ஏதோ ஒரு சமோசா வித்துன்னு இருந்தாங்க
ஆ ஆ
நான் வந்து காலேஜ் பச்சினு இருந்தே ட்ரிப்ளிகேன்ல
ஆ அப்படியா நல்லா இருக்குமே
ன்ல ஒரு இடத்துல வித்துன்னு இருப்பாங்க எ ரெண்ட்ஸ் எல்லா சொல் பங்க அந்த இடத்துல வந்து ஃபேமஸ் டி அதுக்கப்புறோ ரம்ஜான் ஆனா அங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆ எத எதோ விப்பாங்க சிக்கன்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அப்டிலா சொல்லுவாங்க
முன்னாடி மன்வாடி போயிட்டீங்கன்ச்சுகோங்களே நீங்க வெக வெகையா சாப்ட்கலா இப்போ நம்ம பெரிய ரெஸ்ட்டாரண்ட்க் போனா நம்மளுக்கு அதிகமா செலவாகு வெறு இந்த மன்னாடி டைம்ல இப்ப ரம்ஜான் டைம்ல பா த்தா நெறைய கட போட்ருப்பாங்க ஸ்ட்ரீட்லயே நெறைய கட அந்த ரம்ஜான் டைம்ல மட்டு அந்த கட எல்லா போடுவாங்க
ஆ ஆ
அப்போ பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாரி டைம்ல போம்போது என்னன்ன டைப் நீங்க சாப்பன்னு ஆசப்படுறீங்களோ எல்லாமே கிடைக்கு அங்க எல்லாருமே என்ன அப்புறோங்க வீட்லயே எல்லா ரெடி பண்ணிட்டு வந்து வச்சுட்டு நீங்க எது கேக்குறீங்களோ அது அந்த டைம்ல ஆன் த ஸ்பாட் ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க நல்லா சூடு சூடா
எந்த இடம்ட்டு பாத்தது கெடையாதுங்
இந்த ட்ரி இது மன்னாடி இப்போ பிராட்வேல மன்னடின் சொல்லிருக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன் வச்சுக்கோங்களே செம்மையா சாப்பல்லா வயிறு நெறைய இப்போ ஒரு நம்ம பட்ஜெட்லயே
கி இருக்றோ பாருங்க அங்கியு அந்த மாரி இருந்துது
ஆ
அப்டியே நானு பஸ்சு வரப்போ பாப்ப ரொம்ப நல்லாருக்கு அத பாக்கர்துக்கே அப்டியே டெம்ட்டாகு
ம் ம்
அல்தாஜ் அப்டின் சொல்ட் சொல்லுவாங்க
அ ஆ
இ இங்க தாண்டி அந்த இடோ அப்டின்னா அப்டியே பஸ் போறப்ப நெறைய கூட்டமா நிப்பாங்க
ஆ ஆ
அங்கதா ஒரு வாட்டி போயிட்டு ஆ அங்க அங்கதா ஒரு வாட்டி போயிட்டு அந்த கஞ்சு அதுல சமோசா தொட்டு சாப்ப ட்டன்னா செமையா இருந்தது
ஆமா நீங்க அது இப்போ இப்ப இப்போ பாத்தீங்கன்னா நோம்புற டைம் எல்லா போய்டுச்சு இப்போ மறுபடியு அந்த நோம் டைம்ல வரும்போதுதா அது அந்த மாரி ஸ்ட்ரிட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே அந்த மன்னாடி ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே உங்களுக்கு நெறைய கட இப்போ ஆயிர ருவா எடுத்துட்டு போனீங்கன்னா வெச்சுக்கோங்களே ரெண்டு பேரும் நல்லா சாப்ட்டு வரலா வயிறு நெறையா நல்லா சாப்ட்டு வரலா வெகவகையா அந்த மா ரி ஒரு இடோ அது அந்த மாரி டைம் இந்த நோன்பு டைம்ல மட்டுதா வெப்பாங்க அந்த கட சூப்பரா இருக்கு கண்டிப்பா போய்
அ கண்டிப்பா ஒரு நாள் பா சாப்ட்டு பாக்குறேங் தோழி எனக்
அது வேற இல்லாம இந்த மசூதி இருக்கு இல்லயா அந்த சைடு பாத்தீங்கன்னா எப்போமே இப்போ கூட நீங்க போனங் போனீங்கன்னா ஈவ்னிங் டைம்ல கஞ்சி வட சிக்கன் ரோலு எல்லாமே விப்பாங்க இப்ப கூட போனீங்கன்னா அந்த எட த்துல கடைக்கு உங்ளுக்கு அந்த எடத்துல மட்டு அந்த மண்ணோடி மசூதி இருக்கில்லயா அந்த எடத்துல மட்டு உங்ளுக்கு கெடைக்கு ஆனா இந்த ஸ்ட்ரீட்ல இருக்குற கடையெல்லா இப்ப இருக்காது
ஆ
கண்டிப்பா சாப்ட்டு பாருங்க ஒரு தடவ
கண்டிப்பா ஒர் நாள் சாப்ட்டு பாத்துட்டு உங்ககிட்ட நா கண்டிப்பா சொல்றே தோழி நமக்கான நேரோ வேற முடிஞ்சுக்குது
ஆமா தோழி நன்றி தோழி நன்றி வணக்கம் நம் மீண்டும் பேசலாம்
ஆம்
செரிங்க தோழி